உ என்ன செய்வீங்க
அக்கா வீட்ல ருக்கே நீங் என்ன பண்றீங்க
நானு வீட்ல தா ருக்கே பசங்ளுக்கு லீவெல்லா விட்டாச்சா
ட்லதா சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட் ருக்காங்க
ஓ வீட்ல வச்சு என்ன சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றாங்க எங்யும் கூட்டிகிட்டு போகலையா
ஆஹ்ஹா எங்யும் போலக்கா எங்ளுக் லீவ் கெடைக் க்கணுல்லக்கா எங்க ரெண்டு பேத்துக்கும் லீவ் ஓகே இருக்கிற அன்னைக்கு அவங்கள செட் ட்டாகாது சண்டே ஒரு நாள் மட்டுந்தா எங்கப் போமுடியு
ஹா ல்ல ஒரு நாள் முன்னாடி பின்னாடி லீவ் போட்டு எங்காவ்து ஒரு டூ த்ரீ டேஸ் பிளான் பன்னுங்க இல்ல கவர்மெண்ட்ஹாலிடே ஏதாவ்து வ ட்ற மார் ருந்தா பாருங்க
ஆமாக்கா அப்டிதா இர்க்கு நாளைக் குட மே ஒண்ணு லீவு தா ஆனா
தன லீவு அ அப்புறோ
தர்ட்டி டேஸ் தான
தட்டி ஒன்னு ல்லியா நா தேட்டி ஒன்னு ன் நென்ச்சுட்டுருக்குறே நாளக்கி மே ஒ உழைப்பாளர் தினக் நாளைக்கு லீவா அப்றென்ன சனிக்கெழம ஓர் நாள் லீவ் போட்டீங்னா மூண் நாள் ஒட்டுக்க கெடைக்குது
போவ்ணு தாங்கா அதெல்லா பிளான் பண்ணி நடந்
நடந்தா பாக்லாகா அதுக்கு பிளான் பண்ணனோ
கண்டிப்பா அந்த பிளானிங் மைண்ட் தா இல்லையே
ஏன் இல்ல
அதுக்கு எல்லாரும் ஒத்து வரணுல்ல
அ ம்
போலீங்ளா வெகேஷ்னுக்கு
அதுதா அப்புறோ இந்த வருஷோ இப்டி ஆனதுனால அண்ணா வேற எங்கியு வேணான்டாரு போன வருஷ்ம் ம் வர்கலா பீச் போயிட்டு வந்தோம் ம் நல்லா இருந்தது பாப்பாக்காக நல்லா ஜாலியா போயிட்டு வர்லாம் ஆம்மா அண்ணாவே ஓட்டிக்கிறதுனால பிரச்சனே இல்லடா நானு அம்மா அப் பாப்பா அண்ணா நாலு பேரு
நால் பேரு
ம் நல்லா இருந்துச் இப்பதா ஆ ஆமா ஐயோ ஏ நம்ம இங்க இப்ப லோக்கல்னா கூட பைக் வெச்சு சமாளிச்சிக்லாண்டா அப்புறோ இங்க இருந்து ஹில் ஸ்டேஷன் வேறயா நம்முளுக்கு ம் எமெர்ஜென்சிக்கெல்லாம் வந் து நம்ம பஸ்ஸே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது டைமிங்கு தா இருக் கு இன்னும் மிங்கலா பஸு கீழெ மாரியெல்லா நெனைச்ச நேரத்துக்கலா இல்ல கீழ கீழ நெறைய பஸ்ஸில்லப் போல பஸ்ஸு டிமிங்குதா டைமிங்குதா ஆஹ் ஒன்ஹார் அந்த மாரி ஆஹ் மினிமம் ம் கேப்பாவ்து ஒன் ஆர் இருக்கு ஒன் ஆர்க் ஒன்ஸ் அந்தமார்தா பஸ் கெடைக்கும் கீழ மாரி எல்லாம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காலா பஸ் இல்ல
ம்
அதனால கொஞ்சோ ரொம்ப கிரிடிகல்லா இருக்குதுன்தா அப்றோ நம்மோ வாங்குச்சு அது இருக்குங்காட்டி இப்ப கொஞ்சோ பரவாலதா நெனச்சா நா அஞ்சு மணி ஆறு மணிக் கெளம்புனாலு கெளம்பிக்கிறோ நைட்டு பத்து மணிக் கு வரதுனாலு வந்துக்குறோ
கண்டிப்பா
ம் ம்
என்ன சமையல்க்கா
சமையல் காலேலயே செஞ்சுட்டன்டா முருங்கக்கா சாம்பார் வச்சு அ மாவு தோசமாவு இருந்திச்சு தோச ஊத் தியாச்சு அப்புறோ இப்ப ரைஸ் மட்டு வெச் ச்சு வெண்டக்கா பொரியல்
நீங்க தா சமையலா
இல்லடா அத்த செஞ்சுட்டாங்க ம் நானா எல்லாமே சமைப்பே யூடியூப் இருக்க பயமேன் நேத்திக்கு நைட்டு சவர்மா செஞ்சோம் பாப்பா அம்மா ஏதாவது ஸ்பைசியா செஞ்சு குடும்மா அப்டின்னான் ட்டு அஹ யூட்டூயூப் தப்டினா நம்மளுக்கா தெரியுது நம்மளுக்கு அதெல்லா எதுக்கு கேஸ் அடுப்பு இருக்குது போதும்
ஆ அ சரி சரிங்க
ம் இப்ப இந்த லீவ்லதா எங்களுக்கு ஏதாவது டைம் கெடைக்கும் நெனைச்சமாரி செய்யறக்கு ஆசைப்படுறதெலா செஞ்சு சாப்ட்டுக்கற காமா அது நல்லா வருதோ இல்லையோ திருப்திக்கு செஞ்சு சாப்ட்டுக்க வேண்டியது
ஆமாங்க எப்டி இந்த ஃபீல்டு இருக்கிறவங்கல்லா அவங்க ஃப்ரெண்டெல்லா
வீட்ல இருந்தா இருக்க முடியாதுன்தான அப்புறோ நானு உங்க அண்ணாட்ட கையில கா கால்ல வுழுந்தாவுது நா ஜாயின் பண்றது இல்லைன்னா அப்புறோ எதுக்கு நா ஜாயின் பண்ற அவங்களோட ஃபிரெண்டுக்கு அஹ் அஹ் ஐயோ எனக்கு இது ஸ்கூலே பெட்டரா தெரியுது வீடு செம போர் அடிக்கிதுங்றாங்க அப்படியா அவுங்க வீட்ல அவுங்க மட்டு தனியா இரு
இல்லக்கா பாப்பா ஒண்ணு இருக்கு
இல்ல இல்ல ப்ச் பாப்பானா அவுங்க தனி அஹ் அதாவது ஸ்மால் ஃபேமிலியா இரு க்காங்களான்னு கேக்குற அவுங்க ஹஸ்பண்டோட பாப்பா மட்டூ இது பாப்பா, அஹ் அப்டித்தா இருக்கு
ஆஹா ஒரு டென் டே டூ வீக் சார் லீவ் குடுத்துருக்காங்க ஸ்கூல்ல செஷன் மாத்தி மாத்தி லீவு அதுக்கே அது போர் அடி
எந்த ஸ்கூ எந்த ஸ்கூலு ஓ ஓகே ஓகே ஆஹ் ஓகே ஓகே ஓகே அஹ் அஹ் அஹ் செரி செரி செரி செரி செரி எங்களுக்கெல்லா மாசக்கணக்கு எப்பயோ பதுனஞ்சு நாள் இப் அ இப்டிங்கிறக்குள்ள போயிருச்சா அப்டிங்கிற மாரி தோணு அதுக்குள்ள போயிருச்சே அப்டின்ட்டு
ஆஹ் அது இப்பவே போச்சா எங்க வீட்ல நாங்கதா இன்னக்கி விருந்துக்கு போய்ட்டோல்ல கிரகப் பிரவேஷம் காலைல இட்லி ஊத் த்தாப்போ ரவ
ஆஹ்
அப்றோ அவ்ளதாக்கா மதிய லன்ச்சுக் கூப்ட்ருக்றாங்க வாண்டது
ஆஹ் ரெண்டு பேருமே தூங்குறாங்களா
ஆஹ் ஆமாக்கா ரெண்டு பேரு தூங்குறாங்க பாப்பா மட்டுந்தா முளிச்சுட்டு இருக்கு அவுங்க வர சொல்லிதா சொன்னாங்க ஆஹ் வர சொல்லிதா சொல்லிவுட்டாங்களா அதுனால தூங்குறதுனால
ஆஹ் என்ன பண்ணுவாங்
அத்த அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்கக்கா வீடு சூப்பரா இருக்குக்கா ஆமாங்க சதீஸு தா சதீஸ் தெரியாதா ச்சு க்கா இந்த புவனேசோட தம்பி அந்த நெகமுத்துல மொதல்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆஹ்
ஆஹ் அவுங்க வீடு எலவேஷன் சூப்பரா இருக்குக்கா கிச்சனு கிச்சன்லருந்து சும்மா சென்ட்ரு ன்ல ஒரு ஸ்லாபு தா அந்த பக்கோ டைனிங் ஹால் மாறி ஆஹ் அப்ற அந்த கிச்சன் க்கு டைனிங் ஹால்க்கு எலவேஷ்னே பாக்ஸ் பாக்ஸ்சா குடுத்து
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஓகே கிச்சனு டைனிங்குதா ஒனக் ரொம்ப புடிச்சதா லேடிஸ்னாலே அதுமட் டுந்தால்ல கிட்
கிச்சன்னு டைனிங் எ எலவேஷன் இப்ப நல்லா இருக்குக்கா பா வெளியில ஒ பாக்ஸா ஓவல் ஷேப்லயே பாக்ஸா அந்த பக்கம் இருந்து பாத்தா இந்த பக்கம் அப்பிடியே தெரியிற மாறி வச்சிருக்காங்க ஒன்னே ஏதாது சோகேசினு போடுவாங்களானு
இல்ல இல்ல அது எம்டியா தான் இருக்குமா இருக்கும் மோஸ்ட்லி இப்ப அந்த மாதிரி தானே பண் றாங்க ஆஹ கவுண்டர் டாப்ல இருந்து அப்டியே இந்த சைடு பாத்தா தெரிற மாதிரி போட்டோ எதாவது எடுத்திருந்தியா அஹ
அப்புறமா போகும்போது போட்டோ எடுத்து அனுப்சுடுறேன்கா
ஆஹ் செரி ஓகே உம்
அப்பிடிதான் சைடல இருந்து கட்டிருக்கு இந்த உள்ளிருந்து இந்த வெளில இருந்து ஆனா உள்ளையே ஏ போட்டிக்கோ
ஓ செரி செரி ஆஹ் ஆஹ்
கீழ ப இறங்கமா மேலேயே முடியிற மாறி நல்லா ஹெ
நல்லா ஹெயிட் பண்ணி கட்டுனனால ம்ம் ம்ம் வீட்டிலே படிக்கட்டு வார மாறி ஜாயின் பண்ணி கட்டி இருக்காங்க ஓகே ஓகே பெரிய வீடு கட்டிட்டாங்க அக்கா அதான் அதான் செரி செரி ஆ சின்ன பையன் புவனேஷ் நாலு மாசம் முன்னாடி பண்ணாங்க ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே செரி செரி செரி டா அப்ப இப்ப எப்டி சமைக்கிற வேல இல்ல யாருக்குடா தம்பி பையனுக்கா ஆஹ் பேர் வச்சாச்சுடா வச்சாச்சு ம்ம்ம் ஸ்கூல் எப்ப ஜாயின் பண்ணுவாங்க அவங்க இந்த ஜூன்ல போறேன் இருந்தாங்க இனி என்ன பண்ற இல்ல அங்கே சாரதாக்கே போறாளா இனி வேற ல்ல ஸ்கூல் ஏதாது பாக்குற அப்பிடியா என்னன்னு தெரில ஆமா அவங்களுக்கு அரி மாத்துல இருக்க வரைக்கும் பக்கமா இருந்துச்சுடா அ ஸ்கூல் வேன்ல இருந்து அங்க ஏறுனா ஒரு ஃபிப்டின் மினிட்ஸ் அங்க வந்து ரீச் ஆயிக்கு வாங்க ஆனா அப்ப இங்கேருந்து பாக் பாக்கம்போது எய்ட் ஃபிஃப்டீனுக்குல்லா கெளம்பணு இப்ப நா எப்டி இங்க கோஅம்பாளத்துலருந்து கெளம்புறனோ அதே மாரி அவளு கெளம்புற மாரி இருக்கு அதனால கொஞ்சொ ரிஸ்க்கா தா இருக்கு இனி என்ன பண்ணுவான் தெர்ல இந்த வர்ஷொ போ முடியாதுன் நெனக்கிற பையனுக்கு என்ன அஞ்சு மாசங் கூட மு முடியாது ஜான் டென் தான டெலிவரி அதனால உம் அதனால இந்த ம் இந்த இயர் போ முடியாது அடுத்த வர்ஷொ ஏதாது போனா போலா
ம் ஹ்ம்
ம் அப்பறோ ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிக்கும்ல ஏதாவ்து அவ சாப்புர்றக்கு மட்டு செஞ்சு வச்சுட்டு போனா ஆனா என்ன கஷ்டொ காலைல எட்டே காலுக்கு கெளம்புனா சாயந்தரொ ஆ று மணிக்குதா வீடு வந்து சேர முடியு அவுங்க ம் ஜஸ் ட்டு ஒன் ஆஃப் த டீச்சர் அப்டிங்கெற மாரி இருந்தா ப்ரச்சன இருக்காது அஞ்சு மணிக்கி கெளம்புனாக் கூட ஒரு அஞ் சு அஞ்சர அஞ்சே முக்கால்கம் போதாது வீட்டுக் வந்துக்லா ஆ இன்சார்ஜு கோ ஆடிநேட்டர் அப்டின்லா போஸ்டிங்ல ஜாயின் ஆனா அ அஞ் பேம்பாங்க அங்கருந்து கெளம்பறதுக்கே அஞ்சே முக்கால் ஆயிடு வீட்டுக்கு வந்து சேரும் போது சி க்ஸ் ஓ க்ளாக் அதனாலதா நா அப்றொ நானு சேஞ்ச் பண்ணிட்ட சரி வேண்டா ரொம்ப ஹெல்த் எஜீகேஷனுக்கு ஓகே எஜீகேஷனுக்கு ஓக்
க்குங்ளா
ச்சிங் நல்லா இருக்கு ம் ஆ எனக்கு லோவர் க்ளாஸ் ப்ரைமரிய விட் டவே லெவன்த்து டுவெல்த்தெல்லா வந்து சூப்பர் ஸ்டாஃபுடா
ஆ ஹா
ஆ முக்காவாசி ஆந்த்ரா கேர்ளா
ஏ அப்டி டிஸ்
ஒர்த்தான ஸ்டாஃப் எடுத் து வந்துருக்காங்கன் வைய அவுங்க பேக்ரவுன்டு அவுங்க படிச்ச காலேஜஸு அந்த மாரி ஆ கொஞ்சொ நல்லா பாத்து ரெக்ருட் பண்ணிருக்காங்க ஸ்டாஃபெல்லா
ஓகே ஓகே
ம் ம் அதனால கொஞ்சொ நல்லா இருக்கு லெவன்த்து இப்ப ஜே இ ல பாத்தீங்னா நல்லா பர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க ஆஹ் நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் சம்திங் அந்த மாரி எல்லா பெர்சன்டேஜ் வந்துருக்கு
உம் உம்
உம் அதனால கொஞ்சோ ப்ரச்சன இல்ல எஜி கேஷன் வைய்ஸ் ப்ரச்சன இல்ல ஆனா அங்க ஒர்க் பண்றோ அப்டின்னாலு ஒர்க் இப்பியே வைப்பாங்கல்லா அக்கா கல் சுரல்ஸ் அதிகம இருக்கது டா ஸ்போட்ஸ்க்கு ஓரளவுக்கு இம்பார்டன்ஸ் குடுக்றாங்க கேஜி தா கல்சுரல்ஸ்னா கேஜி கல்சுரல்ஸ் அதிகமா இருக்கும்கா கல்சுரல்ஸ்னு நீ எந்த மாரி சொல்ற அது ஈசி அது இருக்கும் அதாவ்து நம்ம பேர பேரன்ஸ இன்வைட் பண்ணி காம்படிஷங்கற மாத்ரினு பாத்திடின ஸபோர்ட்ஸ் டே ஆன்வல் டே ரெண்டு தா நடக்கும் மத்தபடி கொழந்தைங்களுக்கு க்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகம் பண்ற மாத்ரி நறைய இருக்கும் ஆஹ் இது ஸ்கேட்டிங் இருக் கோ பரதம் இருக்கு உம் அப்றோ என் பாப் இப்ப கூட ஜாயின் பண்ணிருக்காலே அந்த ரைபிள் ஷூட்டிங்கு இந்த மாரி ஷட் டுல்லு
ஆனா இந்த கோபி ஏரியல
ஆமா உம் ஓ ஓர அளவுக்கு அது ஓகேதா
ஆஹ் ஆன நறையப்
நறைய பேரு அப்டி தா சொல்றாங்க சாரதா பெஸ்ட்டுங்குறஙக நறைய பேரு உம் கொஞ்சோ டிசிப்ளின் மேம் வந்து டிசிப்ளின ரொம்ப இன்சஸ் பண்றாங்க ஆனா இப்போ இந்த இந்த ஜென்ரேஷன் கொழந்தைங்க அப்டி இருக்காங்கடா பேரண்ட்ஸ் ரொம்ப பேம்பர் பண்ணி ரொம்ப செல்லம் குடுத்து ஆ வாத்தி வச்சிருக்குறது அதனால உம் டீச்சர்ஸுமே ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம பனிஷ் பண்ணுறதோ அடிக்கிறதுக்கு ஆன ரைட்ஸ்லாம் எதுவு இல்லலில இப்போ
ஆமாங்க இப்பதா கம்பல்சரியா அடிக்க கூடாது பசங்கள எந்த டி சரியா படிக்கட்டும் அப்டிங்கற மைண்ட் செட்டு வந்துடுச்சு ஒரு சில பேரண்டட்ஸ் மட்டுந்தாக்கா சொல்றாங்க அடிங்க படிக்கட்டு அப்புடிங்கறாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லா அ உ விட்ருங்க
ஆமா ம் உண்மையா கஷ்டப்பட்டு அ நம்ம இப்ப விவசாயம் பண்ணிட்டுக்கிறோ இல்ல நம்ம கஷ்டப்பட்டு வேல பண்றோ அத வச்சுதா நம்ம கொழந்திங்க படிக்க வைக்கிறோ கொழந்திங்களாவ்து நல்ல பொசிஷனுக்கு வரணு அப்டின் நெனைக்கிற பேரண்ட்ஸ் தா வந்துட்டு கொஞ்சோ ஃபோர்ஸ் பண்றாங்க ஆல்ரெடி கொஞ்சு செட்டில ஆான ஃபேமிலி எல்லா உஉ
ம் ம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாமே
ஆமாண்டா ஒரே ஒரு செவன்டி பேசன்டேஜ் ஓகேவா தா இருப்பாங் ஒரு தேட்டி பேசன்டேஜ் தா அ நார்மல் பீப் பில் மாரி இரு
அ அ அதனாலதான அவ அவ்ளோ ப் ப ஸ்ட்ராங்க
ஆமாண்டா ம்
நீங்கல்லா அந்த ஸ் கூல்ல சேத்துறீங்கன்னா முடியுன்றங்க ஒரு மைண்ட் செட் ருக்குல்லக்கா
முடியிதோ இல்லையோடா பின்னாடி நல்லா இருக்கணு இப்போ அ இங்க சுத் த்தியு இப்ப நா உங்கள மாரி கி கீழியே இருந்துருந்தோ ஃபஸ்ட்லேருந்தே அப்டின்னா ஒரு மெட்ரிக் அந்த மாரி விட்ருக்லா இப்ப இங்கிருந்து பாப்பாவோட ஸ் கூலுக்காக மட்டுமே நா கீழ வ வந்ததாச்சு அப்றோ சேரி அப்டின்ட்டு அப்பறோ அண்ணா வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கற்த்யே பாத்துக்லா அப்பறோ ஒருத்திதான பாப் போ ஒருத்தி தான
ஆம் ஜாபு அண்ணாக்கு என்ன ஜாபுக்கா